ஹலோ என்னப்பா பண்ற நல்லாருக்கியா
நல்லாருக்கேன் நீங்க நல்லாருக்கீங்களா
நா நல்லாருக்கே
ஆ நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
நானு சாப்ட்டேன்ப்பா நானு இப்போ காஃபி போட்டுக் குடிச்சே
ஆ
அப்றோ ஃப்ரெஞ்சு ஃப்ரை சாப்ட்டே போட்டு எண்ணைலப் பொறிச்சு
அது வீட்லயே செஞ்சிட்டிங்களா
இல்ல இந்த சூப்பர் மார்க்கெட்ல விப்பாங்கள்ள பேக்கெட்ல ரெடிமேடு அத வாங்கிட்டு வந்து அப்டியே பொறிச்சு மட்டு சாப்ட்டுக்குறே
ஓகே ஓகே அதுக் அதுக்கு அந்த சட்னிஸ் அந்த சாஸஸ்லா நீங்க எப்டி வாங்கிட்டீங்களா இல்ல வேற எத ச்சு நீங்களே செஞ்சிங்களா
எல்லா வீட்லயே தான்ப்பா வச்சுட்ருக்கே வாங்கி இந்த மயனசு ஆ கிசான்ல வருதுல்ல அதுவு
அப்றோ எங்க வீட்ல வந்து எள்ளுருண்ட செஞ்சுட்ருக்காங்க கெவருமாவு வெள்ளம் அதுக்கப்பறமா கலக்கலாஸ் போட்டு
ஆ
அத ரொட்டி சுட்டு அத அரச்சி எண்ணப் போட் டு உருண்ட புடிச்சி வைப்பாங்க
ம்
நல்லா சாப்டுவோ நீங்க சாப்ட்ருக்கீங்ளா
ம் நான்தா சொல்லி்க் குடுத்தன் நனைக்கிற உங்க மம்மிக்கு
ம்
நீ என்ன பண்ணு அது கூட சேத்துக் கொஞ்ச எள்ளு நல்ல ஒரு அம்பது கிராம் அப்டி எடுத்து வறுத்து அதயு பொடிப் பண்ணி போட சொல்லு இன்னு டேஸ்ட்டா இருக்கு
அப்டிங்ளா வேற என்னென்ன தெரியு உங்ளுக்கு
நானு அ என்ன தெரியு ஸ்வீட் அந்த உளுத்து வடைல ஜீரா போட்டு செய்வோல்ல
ம்
ஆ அது மாரி செய்வ அப்றோ ஸ்வீட்ஸ்ன்னா அது மட்டுந்தாப்பா கேசரி நல்லா செய்வ
அப்டிங்ளா
ஆமா அதாவது நெறைய பேரு களி உருண்ட மாரி ஓட்டி ஓட்டி செய்வாங்கல்ல பிசு பிசுன்னு அப்டி இல்லாம தனியா எண்ணெல பிரிஞ்சு வர்ற அளவுக்கு செய்வ
ஓகே ஓகே வேற என்னென்னலா செய்வீங்க
வேற வந்துட்டு
இந்த கோ இது அந்த ரவைல செய்வாங்கள அதுக்கு பேர் என்ன
ரவா லட்டா
ஆ ரவா லட்டுலா செய்வீங்ளா
ஓ அது செஞ்சிருக்றேனே
ம்
நல்லா செய்வ உங்க வீட்ல செய்வாங்களா
ஆ எங்க வீட்ல எங்க பாட்டி செய்வாங்க நல்லா
ம்
அம்மா கொஞ்சோ கெட்டியாக செஞ்சுருவாங்க
ஓ கெட்டியா செய்வாங்கன்னா நம்மப அந்த வருக்குறோல்லியா ரவ
ம்
அது வறுக்கும் போது நெறைய நெய் ஊத்தி அதுல வறுத்துட்டோன்னா நம்ப பால் ஊத்தும் போது பெசைறதுக்கு பால தான ஊத்துவாங்க
ஆ
அப்போ வந்துட்டு அந்த கெட்டி பால்ல ஊத்தும்போது கொஞ்சோ அது கொஞ்சோ சாஃப்டா வரு அது வேகற அளவுக்கு ரொம்ப சுட சுட வச்சு செய்வாங்க இவங்க ரவ ரவயாவே இருக்குன் நெனைக்கிற அம்மா செய்யும்போது
ஆ
அதுல ரவையாவே இருக்க கூடாது ஊத்துற சூடு பால்ல அது வெந்துட்ருக்கணு
ம் இந்த ரவ ரவையா இருக்கிறதுனால தா அது கெட்டியாயிருது
ஆமா
ம்
பாலு கொதிக்க கொதிக்க ஊத்தி பஃர்ஸ்ட்டு ஏதாது ஒரு இது மாரி வச்சு கலரிட்ணு அத இந்த களி கின்றாங்கல்ல
ம்
அது மாரி கிண்டணும்
ஆமா ஆமா
அப்பதான் அது வெந்துட்டு சாஃப்ட்டா வரும்
ஆமாங்க ஆமாங்க மத எப்பனா
ஒரு முறை எங்க பாட்டி செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சா எங்க வீட்டுக்காரு அதே மாரி செஞ்சு குடுக் க சொல்லி அடம் புடிக்கிறாங்க அப்பத்துல இருந்து
அப்டிங்களா
ஏனா அவுங்க செய்யறதெல்லா நல்லா இருக்கும்ல
ஆமா ஆமா
இப்ப கடையில கூட எங்கப்பா நான் நிறைய எடத்துல வாங்கி சாப்பிட்டுருக்கே கடையில வாங்கி சாப் அப்ரோ ரவாலட்டே புடிக்கிறது இல்ல
ஆமாங்க விலையும் ஜாஸ்தி அது ரே டேஸ்ட்டும் நம்மளுக்கு புடிக்கிறதில்லநம்ம வீட்ல செஞ்சது தா எங்க பாட்டி அந்த மிக்ஸி அந்த இப்ப இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் டிவைஸஸ்லாம் யூஸ் பண்ணாமலேயே
ஆ
அவங்க எப்டி தா செய்கிறாங்கன்னே தெர்ல அவங்க சீக்கிரமாகவும் செய்வாங்க அது அந்த பக்குவோ வந்து அவ்ளோ நல்லாயிருக்கும் அந்த டேஸ்டு கை பக்குவோ
ரவா லட்டு கா
ரவாலட்டு சேரி இந்த எள் உருண்டையும் சேரி இவங்க எல்லா மிக்சிலே போட்டு அரைக்கிறாங்க அவங்க எப்டி அரச்சு கரெக்டா எப்டி அந்த உருண்டல்லாம் புடிச்சு கரெக்டா தராங்கன்னு தெர்ல
அது ஒரல்ல இடிக்கணும்ப்பா உண்மையாவே ரவா லட்டு செய் இது எல்லூருண்ட வந்துட்டு ஓரல்லஇடிச்சா மட்டுதா அந்த என்ன பிரியிது பாத்தியா எல்லீலையும் கல்கொட்லே கடல்ல கொட்டைல்லையோ வேர்க்கடல்லலையோ என்னவரு அந்த எண்ணலே தா உருண்ட புடிப்பாங்க சூடூ ஏறி அந்த அளவுக்கு அதுல அடி ப்பாங்க ரொம்ப நைசா என்ன வர்ர அளவுக்கு எல்லூலையு வேர்கடலியு
ஆமா ஆமா
அதுக்கப்புரோ நம்ம என்ன பண்றோம்னா மிக்சியில போட்டு அடைக்கும் போது வெள்ள த்த மட்டும் கரஞ்சீரிது அதுல
ம்ம்
அதுல வர்ற பாகுல தா உருண்டையே புடிச்சிர்ரோ
ம்ம்
அதனால ஒரு ஒரு நேரத்துல கொழ கொலனு வந்துருது அடுத்த நாள் சாப்ட்டா அதுவே கெட்டி ஆய்டும் தானே
ஆமா ஆமா
ஆ அதுக்குதான் அது கார்னோ அந்த ஜீரா ஓட ராகி மாவு சேந்துச்சுன்னா ரொட்டி கெட்டியாகு நா அத விட அந்த ரொட்டியவே பிச்சு பிச்சு போட்டு அதிலயே வெள்ள பாகு போட்டுட்டு வேர்க்கடலே தேங்கா கொஞ்சம் துருவி போட் ட்டு அது கலைக்கி அப்டியே ரொட்டி ஒரு ஒரு பீஸா எடுத்து மெண்டு சாப்பிடுவோ
அப்டிங்களா
அது மாரி சாப்ட்ருக்கீங்ளா
ஆ அப்டியு சாப்புட்ருக்கோ
ம் ம்
ஆ
அதுவே சப்பாத்தில அதே மாரி
ம் சப்பாத்திலையு அப்டித்தா செய்வாங்க
ஆ
அப்றோ
எங்க அம்மாவுக்கு அது மீந்து போன சப்பாத்தில வச்சு அந்த மாரி செஞ்சு குடுத்துருவாங்க
அப்டிங்ளா
ம் ஹும் ஊற வச்சு சாப்புடுகன்ட்டு
இங்க ஏலகிரிக்லா போயிருக்கீங்களா இந்த மலபிரதேசத்துக்குல்லா
போயிருக்குறேனே நைட்ல சரியா தூக்கோ வர்ல அப்டின்னாலே நாங்க சும்மானவே கெளம்பிடுவோ
அப்டிங்களா எங்க எங்க போயிருக்கீங்க நீங்க
அப்டியே மேல ஏறி எல்லா ஊர் வரைக்கு அப்டியே ஒரு சுத்து சுத்தி அப்டியே எறக்கிட்டு வந்து எங்க வீட்டுக்காரு செலவாயிடுன்னு கீழ எறக்கி வுட்டுருவாரு
ம்
இப்பவரைக்கு எங்கயு கூட்டிட்டு போக மாட்டார்
அங்க நெறையா பார்க்ஸ் இருக்கு ஃபோட் ஹவுஸ்லா போலாம் நெறையா எடோல்லா இருக்கு நிலாவூர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த புதுசா தெறந்திருக்காங்கலையா ஏ ஆர் தங்கக்கோட்டை
எங்க
நிலாவூர் கிட்ட
ஆ ஆ
ஏ ஆர் தங்கக்கோட்டைன்னு ஒரு ஃபேலஸ் தெறந்துருக்காங்க
ஆ
அது நல்லா இருக்கா அப் பெரிய ஃபேலஸ் மாரி கட்டிருக்காங்க
போயிருக்கேப்பா அதுக்குள்ள
ஆ அ அதுவு நல்லாருக்கு வாட்டர் தீம் பார்க் எல்லாமே நியூவா ஓப்பன் பண்ணியிருக்காங்க தம்மிங் பூல்ஸ்டர் வாட்டர் கேம்ஸ்லாம்
தெர்ல
ம் ம்
தங்கக்கோட்டைக்கிப் போயிருக்கே ரெண்டு முற போயிருக்கே ஒரு முற நாங்ளே போனோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னொரு முற எங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தரு ஒரு பிக்பாஸ்ல ஒருத்தரு வந்தருப்பாரு தெரியுமா கருப்பா ஒரு போன வர்ஷோ பாவையான்னு சொல்லிட்டு பாவானு பாவா செல்லதுரைன் சொல்ட்டு போன வர்ஷோ பிக்பாஸ்ல ஆமா தமிழ் பிக்பாஸ் தா
தெரிஞ்சவுங்க அந்த திவாக்கர் அதுக்கப்பறமா வினோத் அந்த மாரி ஆளுங்க தா தெரியு நீங்க சொல்றது கேள்விப்பட்லயே யாரு
இப்ப இருக்குற பிக் பாஸ்ல இல்லப்பா லாஸ்ட்டா போன பிக் பாஸ் இல்லாம போன சீசன் பிக் பாஸ் ல ஸ்டார்டிங்கே பாவா போன வர்ஷோ சீசன்ல இப்ப லாஸ்டா போனது இல்லாம அதுக்கு முன்னாடி வர்ஷோ சீசன்ல
அப்டிங்ளா
பாவா செல்லதுரைனு ஒரு எழுத்தாளர் வந்தாங்க அவரு ரெண்டாவ்து வாரமோ மூணாவ்து வாரமோ கெளம்பிட்டாரு அவரா போய்ட்டாரு எலிமினேஷன்ல போகாம அவரா போய்ட்டாரு எனக்கு இருக்க புடிக்கல அப்டினு அவர் ஒரு எழுத்தாளர்
செரி
சினிமா டைரக்ட்ரு கூட அ கத எழுதுற எழுத்தாளரு அவரு எங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃப்ரெண்டு க்ளோஸ் அவரு அவுங்க
சரிங்க
அவுங்கள வந்துட்டு அந்த தங்கக்கோட்டைக்கு இன்வைட் பண்ணீட்ருந்தாங்க ஒரு ப்ரோக்ராம்க்காக
ஓகே
கெஸ்ட்டா அவுங்களோட கெஸ்ட் டா எங்கள இன்வைட் பண்ணீர்ருந்தாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ
ஆ
அவுங்க எங்கள எல்லா ஒன்னா சேத்து கூட்டிட் போய்ட்டு ஒரு நாளு பார்ட்டி குடுத்தாங்க அங்கயே
ஆமாமா அங்க இருக்கு ஆமாமா
அப்போ போய்ட்டு ஒரு முற போய் பாத்துட்டு அது நைட் டைம்ல போனோ அன்னைக்கி நம்ம மத்த டைம்ல நாங்க போய் சுத்தி பாக்கும் போது பகல்ல போனோ அதுக்குள்ள இவுங்க கூப்படும் போது பார்டிக்கு ஆறு மணிலர்ந்து நைட்டு பன்னெண்டு மணி வரிக்கு அதுக்குள்ளயே சுத்திட்ருந்தோ அப்ப நல்லார்ந்தது லைட்டிங் சத
ஆமாமா நைட் டைம் ஆமாமா நா பாத்துருக்கே ம்
அந்த மாரி ஒரு முற போய்ட்டு வந்தோ
ம்
ஆனா இன்னு டீம் பார்க்கு தா போனதில்ல ஏ ஜி எஸ் க்கு உங்க மம்மி கிட்டதா பேசி வெச்சிருக்கே
ஆம்
நீங்கெல்லா ரெடின் சொன்னா ஒரு நாள் எல்லா போய்ட்டு வர்லா
ஆ போய்ட்டு வர்லாங்க வீக் டேஸ்ல ரொம்ப கூட்டோ இருக்கு அங்க
கூட்டத்துல போன தான நல்லார்க்கு
ரொம்ப கூட்டமா இருக் டிக்கெட் கூட கெடைக்குமான் தெர்லீங்களே நார்மலா இருக்கற பார்க் குலு நார்மலா இருக்கற பார்க்கே டிக்கெட் கெடைக்ற் துல்ல ஒரு ஒரு ரைடுக்குமே அது வந்து தீம் பார்க் வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஃபுல்லாய்டு டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வீக்கெண்டுக்கு முன்னாடி போயர்து பெஸ்ட்டு கூட்டமு இருக்கு நம்மளுக்கு டிக்கெட்டு கெடைக்கு
சேரி அப்ப நா ஏனா தம்பிக்கு காலேஜு படிச்சிட்ருக்கால்ல அவனுக்கு லீவ் இருக்குமான் பாத்துட்டு என்னைக்கின்னா லீவ் டைம்லே இப்ப செமஸ்டர் லீவ் விட்ருவாங்க அடுத்த மாசோ எக்ஸாமு ஏழாந்தேதிலிர்ந்து ஒரே அஞ்சு நாள் தா ஒரு பதினஞ்சா தேதிக்குள்ள முடிஞ்சிரு
ம்
அப்ப அதுக்கு மேல ப்ளான் பண்ணி போய்ட்டு வர்லா அப்பதா எ பையனுக்கு உ நீங்க செட் ஆவீங்க
ம்
அப்ப போனாதா ஜாலியாருக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்ப அப்டே போய்ட்டு வந்தர்லா
ஆ போயிட்டு வந்துர்லாங்க நல்லாதா இருக்கு
ஆமா நீ எல்லா ரேடோ விளாடுவியா
ஆ நா எல்லா கேம்ஸ்சும் விளையாடுவே
ஓ
ம்
ஏன்னா ஒரு சிலரு அந்த ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கிற ஏ உங்க அம்மா விளையாட மாட்டாங்களாமே
அவுங்களுக்கு கொஞ்சோ பயோ அவுங்க வெளிய வர மாட்டாங்க சரியா ஆ அந் பெரிய பெரிய ரைட்ஸிலல்லா அவுங்க வர்றதுக்கு கொஞ்ச பயோ அவுங்க அவங்க வர மாட்டாங்க நாங்க தா விளையாடுவோ
ஓஹோ
ம் செரிங்க நாங்க அடுத்த கால்ல வந்து நம்ம பேசலா
செரிங்க நன்றிங்க
நன்றி
அ வெச்சுறே